ஹாய் பிரதர் ஹவ் ஆர் யூ
நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்
ந நல்லாருக்கே நல்லாருக்கே நீங்க நல்லா இருக்கீங்ளா
ம் சூப்பரா இருக்கே இன்ன பண்றீங்க
நா அ மீன் சும்மா தா இருக் அ
நா இப்பதா சும்மா சும்மா சாப்ட்டப்டே இப்படி மாடில் நடந்துட்டுருக்கே
ஓகே ஓகேங் ப்ரோ இங்க ஆஸ்யூஷ்வல் அ டின்னர் முஞ்சிச்சு சப்பாத்தி
சப்பாத்தி வெயிட் லாஸ் பண்றதுக்கா இல்ல சும்மாவா வெயிட் லாஸ் பண்றதுக் சப்பாத்தி சாப்புறீங்களா இல்ல சும்மா ஆஸ்யூஸ்வல்
இல்ல இல்ல ஆஸ்யூஷ்வல் ன நைட்ல இட்லி இல்ல சப்பாத்தி இது ரெண்டுல எதுனா ஒன்னு
ம் ம்
ம் சோ நீங்க மீன் எம்ப்ளாயா இ இல்ல ஸ்டூடெண்ட்டா
நா வந்து எம்ப்ளாய்
ஓகே ஓகே ஐ டிங்ளா ப்ரோ டொமைன்
ம்
மீன் என்ன டொமைன்ல ஓக் பண்றீங்க
அ நா ஒரு யூ எஸ் பேஸ்ட் கம்பெனில ஒர்க் பண்ற
இதுல பேங்கிங்கா ஐ டியா மெடிக்கல் கோடிங்கா
இகோமஸ் பில்லி ஆமா இகாமஸ்
ஓகே ஓகேங் ப்ரோ அ நா இதுக்கு முன்னாடி பேங்கிங்ல அ நோ நோ பேங்கிங்ல வெக் பண்ணிட்டு இப்போ ஜாப் ரிசைன் பண்
சும்மா நெஞ்சடைப்பு
இதுக்கப்பறோ என்ஜாய் பண்ணுண் சொல்ட்டு ஜாப்பு ஒ லீவ் பண்ட்டீங்ளா இல்ல வேற எங்கன்னா ட்ரை பண்ணுனு லீவ் பண்ட்டீங்ளா
அந்த மாரிலா எதுவு இல்ல வீட்ல இருக்கலா அப்டின்ட்டு ரிசைன் பண்ணியாச்சு
ம் ம் ஓகே ஓகே
எதாவ்து சொ
ஈகாமஸ்னா இப்போ சம்திங் இப்போ ஒரு பெரிய பெரிய பிராண்ட் இருக்குல அமேசான் ஃப்ளிப்காட் அந்த மாரி இது வ ஒரு இன்டர்நேஷ்ன்ல் லெவல்ல ஒரு பெரிய ஒரு கம் இந்த ப்ளேஸ்ல வந்து இப்போ க கஸ்டமர் ஹேண்டில் பண்ணு
ஓகே
ப்ராடெக்ஸ்ஸ வந்து பாப்பாங்க அ ஒரு டென் லேக் ப்ராடெக் ஸ் இருக்குன்னு வெச்சுக்கோங்களே அந்த டென்ன டென் லேக் ப்ராடெக்ட்ல வந்து சம்திங் அவுங்க லைக் பண்ற விஷ்ய த்து ஒன்னு ஒன்னு ஜஸ்ட் வந்து விசிட் பண்ணி போய்ருப்பாங்க நம்ம அந்த ஆட் காடு குடுக்குறுல்ல நம்ம எதன சோ இந்த மாரி ஆட் காடு குடுப்பாங்க அத எடுத்து இந்த கஸ்டமர் வந்திருக்காங்கன் ஒரு ப்ராசஸ் நடக்கு அந்த கஸ்டமருக்கு என்ன நீட் என்ன ரெக்கவர்மெண்ட்டுன் பாத்துட்டு அது ஒரு ப்ராஸ்சஸ் நடக்கு
ஓகேங்க
ப்ளேஸ் பண்றதுக்கு ஒரு ப்ராஸ்சஸு அதுக்கப்றோ அதுக்குனு ஷிப்பிங் ஒரு ப்ராஸ்சஸ் நடக்கு
ஓகே
அவங்குளுக்கு என்ன ஷிப் பண்ணூ அட்ரஸ்ஸு இது ஒரு ப்ராசஸ் நடக்கூ இதுல இதெல்லா முடிஞ்சதுக்கப்புறோ எதனா இஷ்யூன் வருதுல்ல
ம்
அந்த இஷ்யூவ ஹேண்டுல் பண்றதா நானு மயில் இ மெயில் செக் பண் ட்ருவே இஷுஸ் ஹேண்டல் பண்றா அதா பெரிய நெட்ஒர்க் சின்னசா சொல்ட்டா உங்குக்கு
ஓகே ஓகே சோ ஆனா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கூ இல்லிங்ளா ஒவ்வொர் கஸ்டமர்ஸு ஒவ்வொர் வேல பேஸ் சுவாங்க ஆ ஓகே நீங் திட்றத்
ஹ
காக்கூ பட் என்னனா நீங்க கைன்ட் ஆஃப் பீபுள் எப்டி இருக்காங்கங்கிறத உங்களால வந்துட்டு ந வியா தெரிஞ்சுக்க முடியு
ஆமாமா எல்லார் ஒரே மாரி இருக்க மாட்டாங்கல ஒர் ஒர் கஸ்டமர் ஒர் ஒர் மாரி பாங்க ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணிருப்போ அவுங்க அதுக்கே ரொம்ப தேங்க் பண்ணுவாங்க ஆமா ஒரு பெரிய ஒரு ஒரு ஒருப் பெரிய விஷ்யோ மூவ் பண்ணாலு ஆ ஜஸ்ட் ஓகே அப்டின் சொல்ட்டு போவாங்க அ ஆனா மோஸ்ட்லி அந்த சைடு இருக்கிறவுங் நோ ரொம்ப ஜென்யூனா இருப்பாங்க ஃபாரினர்ஸ்
ஆ ஜென்யூனா இன்னொன்னு என்னன்னா லைக் இந்த வலவல பேசுறதெல்லா இருக்கவே இருக்
ஆ அப்டிதா பேசுவாங்க வலவலன் தா பேசுவாங்க நம்மதா நெனைக்கிறோ ரொம்ப வலவலன் அதாவ்து இப்ப உங்களுக்கு எதனா ஒரு ப்ராடக்ட் வேணுனா நம்போ சைடு இருக்கிறவுங்க என்னா கேப்பாங்க எனக்கு இந்த ப்ராடக்ட் வேணு மட்டுதா கேப்பாங்க பட் அவுங்க வந்து டீடெய்லா கேப் வாங்க இந்த மாரி எங்க வீட்ல வந்து இந்த மாரி ஆ சம்திங் இந்த த திங்ஸ் ப்ராடக்ட் வந்து நீ்டு இருக்கு இது இருந்துச்சனா கொஞ்சோ நல்லாருக்கூ எங்க ஃபேமிலிக்கு ஹெல்ப்ஃபுல் லாருக்கூ அதாவ்து வேணுன்றதே இவ்ள தூரோ பேசுவாங்க
ஆ அது ஓகே தான ப்ரோ அது நல்லத் தானே ஏனா நம்ப சேல் பண்றவுங்க எதனாலு பண்ணுவாங்கன்ட்டு அவுங்ளோட நெசசிட்டி என்ன அதுக்கேத்த மாரி ப்ராடக்ட் எங்கள்க் கு ஷோ பண்ணுங்கன் கா சொல்றது ஓகே தான இப்ப நம்ம இதெல்லா வந்துட்டு எல்லாத்தியு காம்ச்சி முடிச்சதுக்கப் றோ இத கேக்கலேப்பா இததா கேக்க வந்தே அதுக்குள்ள நீங்க எல்லா எடுத்து இத குடுத்துட்டீங்கன் ட்ருவாங்க அது நமக்கு தானே வர்க்லோட் ஜாஸ்தி
பட் அதுல்லாம அவுங்க உன்னூ வந்து இங்க எப்டி நம்ப அரம்டஸ் றோ இத விட சூப்பரா வேற பேசுவாங்க அவுங்க எல்லா புரியவேறம் பேசுவாங்க நம்பலாங்ளட சூப்பரா பேசுவாங்க நம்ம மோஸ்ட்லி வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு கம்பெனியோ ஒரு பெரிய ப்ராடக்டோ இது பண்ணும் போது என்ன பிரைஸோ அது மட்டுதா நம்ம இது பண்ணுவோல்ல
ஆ
அந்த மாரி இருக்காது அவுங்க்கிட்ட அவுங்க என்ன பண்ணுவாங்க என்ன பிரைஸ்னாலு எனக்கு என்ன ஆஃபர் பண்ணுவீங்க
பீன்
சோ அந்த மாரி கேப்பாங்க எனக்கு இதுல என்ன பென்ஃபிட் எனக்கு என்ன ஹ இதுல நீங்க எனக்காக என்ன பண்ணுவீங்க எனக்கு கொஞ்சோ பெஸ்ட்டா பண்ணி குடுத்தா நல்லாருக்கூ
எக்ஸாக்ட்லி ஏனா இ அது அங்க இருக்கிறவுங்க மட்டு இல்ல சேம் அந்த அந்த கண்டட்ரிக்கு போயிட்டு வந்தவங்ளோட மென்டாலிட்டியு ப்டிதா இருக்கு ஸ்டில் ஆ அவுங்க இண்டியனா தா இருக்காங்க பட் இருந்தாலு அங்க போய் இருந்த அந்த பழக்க வழக் துங்கள் எங்க இப்போ வழியுமே எனக்கு தெரிஞ்சவ்ங்க அப்டிதா அங்க இருந்தோட்டு வந்தவுங்க இங்க எதுனா ஒரு ப்ராடக்ட் வாங்குறாங்கனா அது எவ்ளோக்கு எவ்ளோ லெஸ் பிரைஸ்ல பெஸ்ட்டு ப்ரைஸ் அவுங்ளுக்கு அஃபோர்டான ப்ரரைஸ்ல வாங்க முடியுமா அதுக்கேத்த மாரி வாங்வாங்க அலாங் வித் தட் டுங்றமாரி ஏதாவ்து கிஃப்ட்டு எனக்கு ஆஃபர் பண்ணுங்கன் கேப்பாங்க
கண்டிப்பா கேப்பாங்க நல்லாருக்கு அவ்ங் அவுங்க வந்து அவொ வந்தா அவுங்க கவுர்மண்ட்டு வந்து கஸ்டமர் என்ன அவுங்ள ஃபில்ஃபில் பண்ணுதா பாப்பாங்கலாண்டி இங்க அப்படியல்லா இது பண்ண மாட்டாங்க இங்க வந்து செல்லரு சரி ரிசிவரு சரி அவ்ளோ யோசிக் மாட்டாங்க பட் அவுங்ளுக்கு அந்த இது இருக்கு மேபி நம்ப எதனா இஷூ பண்ணாலு அவுங்க சார்ஜ் பே பண்ற ஒரு ஆப்
ம் ம் ஓகே
முட்டியு
பட் நல்ல ஒரு கஸ்டமர் ஆண்லிங்கான ஒரு இது ப்ரோ இதுனால்யே நீங்க நெற்ய பேரோட கேரக்டர்ஸ் புரிஞ்சுக்க முடியு அவுங்களோடு என்ன வேல பேச வராங்கங்றது கேஷ் துல ஒருத்தங் கிட்ட பேசஸ்னிங்னா கூட உங்ளால ரிய்லீஸ் பண்ண முடியு
அ அது நல்லாதா இருக்கு மோஸ்லி பண்ண முல்லுயோ ஒரு சில கஸ்டமர்ஸ் வந்து எனுக்கு ஏய்
சேட் அவ்ளோவா புரிய்ல நியு கால் பண்ணா கொஞ்சொ பெஸ் டேர் கொன்னுவங்க ஒரு டென் பர்ஸ்ன்டேஜ் அப்டி கேப்பாங்க
ஓகே
மோஸ்லி ஒ ஒரு சிலர்க்கலா நம்ம டெக்ஸ்ட் பண்ணுமோதே புரிஞ்சிரு எந்த இஷு இந்த இஷு காக நாங் கேக்கறோ இந்த ஷூ இது பண்ணா அதுவுக் க்ளியர் ஆயிடு நீங்க என்ன நெனக்கிறீங்க ஒங்க சைட் எதனா ஷஜ்ஜஷன் இரு இல்ல நாங் எதனா ஒங்ளுக்கு ஷஜஸ் அக்சஸ் பண்ணுமா அப்டி நம்ம கியர கேக்கம்மோது அது ஓரளக்கு ஒரு ஒரு சவன்டி டூ எய்ட்டி பசனே க்ளியர் ஆய்டு மேபி அந்த தர்ட்டி பர்சடூ டொன்டி பர்ஸ்ண்டேஜ் வந்து அதுல்யு நறுய வந்து அதே மாரி இங்க எப்டி நல்லவ கெட்டங்ளோ அங்க மார் அத்யு மார அந்த ப்ளேஸ்லு நல்லவ்ங்க டங் இருப்பாங்க ஒரு யூஜ் ஒரு லார்ஜ் ஆ ஒரு இல் ல ஒரும் நெறிய ப்ராடக்ட் வந்து ஒ ஒரு ஒன் பர்சனே வந்து ச டெஃப்ரண் டெஃப்ரண் மைல்லேந்து போடுவாங்க அது வந்து என்னனா இப்ப நம்ம அந்த ப்ராடெட்டலா நம்மன பே பண்ணுவாங்க பே பண்ணோனே நம்ம அம்ச்சுட்டனே இல்ல நா இத ஆட்ர் பண்ல அப்டினு சொல்லி நம்பள வந்து அதுல வந்து ஒரு ஒரு சிலர் ஃப்ராடு பண்ணுவாங்க அந்தயு ஒரு இது இருக்கு அதும் நம்ப செக் பண்ணு
பட் அவுங்க எல்லாருமே மோஸ்லி இந்த லோனு லோனுன்ட்டு இந்த கிரடிட் காடுவே தா ஸ்வைப்
ஆமா நெட் தர்ட்டின் சொல்வாங்க அவுங்க நம்முழ் க்ரிடிட் காட் அன்றோன்ல அவுங்க ன்ன சொல்வாங் நெ தெட்டி நெட்தெட்டினா தெர்ட்டி டேஸ்குள்ள சம்திங் நந்து ப ப்ராடட்டுக்கான ப பர்சஸ் அமோண்டு குடுத்துருவ
ஓகே
அப்டி இல்லனா ஒரு இன்னு லார்ஜா எடுக்குறாங்கனா அது குறிப்பிட்ட ஒரு நாள்க்கா அந்த அமூட்ட நா குடுத்துர்வ நாலே ஒனக் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு எனா நா வந்து இந்த ஸோன்லடு இதுக்ம்ன்னாடி இதே இந்த சோன்ல ஓர் க்ளைம் டிபான்மண்ட்ல வேற ஒரு வேற ஒரு ஸ்டேட்ல இருந்த சோ இப் வந்து வந்து மதர்லேண்டு தா இங்கே கொஞ்சு கிட்யே இது கெட்ச்சிருக்கு நல்லாருக்கு
ஓகே
உங்க ஜாப்ல என்ன இன்ட்ரெஸ்ட்டிங் பேங்க் வேற நீங்க
என்னு என்னுதுல வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங் வந்துட்டு அவங்ளோட இன்கம் ப்ரூஃப வெரிஃபை பண்ணுவோ சோ அவங்களோட பே ஸ்டெப்ஸ் ஆஹ பே சிலிப் நம்ப சொல்லுவோ இல்லைங்ளா
ஆமா
ஆ அவுங்களோடது அதுக்கப்புற அவுங்க ஃபே பேக்ரௌண்டு் மெய்னா என்ன அசெட்ஸ் இருக்கு அதுக்கப்புற கிரெடிட்ஸ் பில்ஸ் கோர் எவ்ளோ வெச்சிருக்காங்க
ம்
யு நோ ஐ மீன் ஃபுல் டீடெயல்ஸ் மொத்தமா அண்டர் ரைட்டிங் ப்ராசஸ் மாரி அது சோ அவங்களோட பேசிக் ஃபோர் திங்க்ஸ்னு சொல்ட்டு ஃபோர் சீஸ்னு சொல்லுவோ அத சோ கிரடிட்டு அதுக்கப்புற வந்துட்டு ஆ ஆக்சுலா ப்ராசஸ் நா கொஞ்ச மறந்துட்ட
இட்ஸ் ஓகே ஜஸ்ட் சொன்னா போது நா உங்க மேனேஜர் கெடையாது ப்ராப்பரா நீங்க சொல்னனு
இல்ல ப்ரோ ஆக்சுலா என்னனா ஒரு லோன்க்கு இப்ப நம்ம இன்டியால அப்ரூவல் குடுக்கணுனா ஒரு பு்ரோக்கர் நடுவ்ல வெச்ட்டு அவுங்ளுக்கு நாம பைசா பே பண்ணா அவுங்க கொஞ்ச அஜ் அட்ஜஸ்ட்மென்ட்ல பண்ணுவாங்க இல்லைங்ளா அந்த மாரி அங்க கெடையாது அங்க எப்டி இருக்கு அப்டினா வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு இப்போ நாங்க ஆஸ் ஆன் அண்டர் ரைட்டரா நாங்க
அப்ப நீங்க ஓ ஃபாரின்ல இரு ஒர்க் பண்ணிட்ருந்திங்ளா என்ன அங்க அங்கன் சொல் றிங்ளே அதுக் கேக்கற
இல்ல நா இங்க பெங்களூர்ல வர்க்
ஓகே ஓகே அதர் ஸ்டேட் தா அப்போ வக் இன் இன்டியா ச்சீ இன்டியான்ற பாரு தமிழ்நாடு அந்த சம்திங் இங்கதா இருப்பிங்க ஓகே அதர் ஸ்டேட்டு தானா வக் இன்
சோ அதுனால வந்துட்டு அது கொஞ்ச இன்ட்ரெஸ்டிங்கான ரோலா இருக் கு அவுங்க பேக்ரௌண்ட்ல இருந்து ஐ மீன் அவுங்க மேரிடா அவுங்க டிவோர்ஸா இல்ல அவுங் குளுக்கு என்ன எவ்ளோ கிரெடிட் கார்டு வச்சிருக்காங்க எவ்ளோ சிபில் ஸ்கோர் வச்சிருக்காங்க
இப்ப கேட்டுச்சா உங்களுக்கு எப்டி பக்கத்து வீட்ல சண்ட போடும்போது இன்ட்ரெஸ்டிங்கா
இல்ல அந்த ப்ராசஸே கொஞ்ச இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராசஸா இருக்குன் வச்சுக்கோங்ளே இப்போ ஒருத்தங்களோட டேட்டாவ நம்ப ஃபுல்லா நம்ம கைல குடுத்துட்டு இதுல என்ன தப்பு இருக்குன் கண்டு எங்களோட வேலையே நாங்க தப்பு கண்டுபிடிக்றதுதா
ஓஹோ
எவ்ளோக் எவ்ளோ அதுல நம்ம கொறைகள கண்டு புடிச்சு அந்த லோன வந்து ரிஜெக்ட் பண்ணலான்ற மாரி
உங்க வேல தப்பு கண்டுபிடிக்கிறது ஆல்ரெடி தப்பா இருக்கறத நா சரி
ஓகே ஓகேங் ப்ரோ பாப்போ நெக்ஸ்ட் டைம் பாப்போ ஓகேங் ப்ரோ பாய் ம் தேங்க்யூ ம்